என்னத்தே சைலன்டா பேசுறேங்க
அப்படியா செரி செரி என்ன ப ஆம் சமையல் நடந்துட்டு இருக்க
தோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் மாவு பசைய கேப்பர்ட்ட
செரி செரிப்பா வெங்காய வெங்காய தக் வெங்காய வதக்கிட்டியா வெங்காய பச்ச மொளக்கா
இல்ல நான் வதக்க மாட்டேன் தே அப்படியே பொடி பொடியா நறுக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணிருவேன்
ஓ ஓகே ஓகே உஹம் உம்
அதுவுமே ஆஹ் எனக் பச்ச மிளகாவுட இந்த காஞ்
ஓ செரி செரி
ஆமா வீட்ல அம்மா வந்து அந்த டேஸ்டே எனக்கு இது பண்ணி குடுத் கேப்ப வட மாறி போடுவாங்க வட குட்டி குட்டியா பக்கோட மாரி
ஆமா ஆமா நானும் அடிக்கடி பண்ணுவேன்
ஆஹ் அதுல அந்த ரெட் சில்லி ட்ரை சில்லி தான் போடுவாங்க
ஓகே ஓகே
ஆஹ் அந்த புடிக்கும்
உம் உம் செரியா செரியா ஆஹ் இல்லப்பா அந்த ஒரு ஒன் டை மேலதான் சாப்டணும்
ஒன் தேர்டி
ஆஹ் ஆமாப்பா ஆமாப்பா உம் ஆஹ் கடவுளருலால அது அப்படியே போயிட்டு இருக்கு உஹம்
சேரி சேரி
ஆமா புதுச்செப்பல் என்னப்பா
உள்ள இருக்கீங்ளா
ஆமா ஆமா புது தெப்பல் போத்துக்கே யாவா இது என்ன பாவ ப்னா சாதாரண சப்பல்ப்பா ஆஹ் ஆமா புது ல லஞ்ச்சு பேக்கு புது டிஃபன் பாக்ஸ் புது கொட அ
கலத்துங்க
ஆமா ஆமா ம்
எனக்கு இங்க பேக்ரவுண்ட்ல ஒங்களுக்கு எது நாய்ஸ் கேக்குதாடே
ஆமா லைட்டா அந்த சட்டி
ஓ சட்டி ஓகே டி வி சவ்ண்டு
ஆ ஆமா லைட்டா இருக்கு ஆஹ் ஆயா ஆயா டி வி பாத்துட்டு இருக்காங்களோ
மா பாட்டி டி வி பாத்துட்டுருக்காங்க
சரி சரி ஹ்ம் சரி இப்ப அம்மா போன் பண்ணாங்களா
வாங்கண்ணே நைட்டு நானா போட்டச்சு ஆ நா ஒரு ஒரு ஒன்பது மணிக் போல போட்டே போட்டா இங்க கொஞ்சம் பிஸியா இருந் தமா இந்த கார் கவர் எல்லா போடுறதுக்கு ரெண்டு பேரு பண்ணிட்டு இருணோ
சரி
ஆமா அதா அம்மாட்ட சரியா பேசல சரி பாப்பா நீ வேலையா இருந்தனா நீ பாரு நாளைக்கு கூப்புடுறனு வச்சுட்டாங்க
சரியா
இன்னைக்கு இன்னு போடலத்த காலையில இருந்து சாயங்காலந்தா பேசணும்
சரி நா நான்தா போன் பண்ணே ஒ அப்படி மென்னு மென்னு பேசுறா அது ஒண்ணுமே சரியா பேச மாட் டேங்குறா ஆமா
உஹம் உம்
நானாதா கேட்டே என்னப்பா முன்னைல்லா ஊருக்கு போனது தெருஞ்சு ஏமா எ அது எப்பம்மா டிரான்ஸர் வருது வந் வாங்கிட்டு வந்துருங்க இந்த பக்க வந்துருங்க இந்த பக்க வந்துருவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியேப்பா இப்ப எதுவுமே என்னன்னு கேக்க மாட்டேங்குற னே இல்ல இல்ல நீங்கதா அவ எவ் ஜ ஜூன் ஜூலை ஆகுன் சொன்னீங்க அதுனாலதா நானு வேலைல இருந்துட்டே அப்டின்னா உம் அஹ் ஆமா நீங்க வ வாங்கிட்டு வந்துருங்க எங்கிட்டேலா வந்தீங்கனா உங்களுக்கு வாடகை கம்மி அஹ் செலவு கம்மியாகு இங்கெல்லா காய்கறி எல்லாமே கம்மி அப்டினா விசாலு சொன்னா அங்க வ வ அவ்ங்க ஆயா இருக்கிற ஏரியா பக்கம்லா வாடகைலா ஐயாயிர்ருவா அந்த மாரி தானாம்ப்பா
ஆமா டூ பி ஹெச் கே
அஹ் டூ பி ஹெச் கே கெடைக்குமான் தெரியல ஒன் பி ஹெச் கே இருக்கு போல இருக்கு
இங்கெ நமக்கு சென்னைலயே அப்டி பாத்தாலு ஒன் பி ஹெச் கே கெடைக்குமே மே
ஆஹ் இல்லப் ப்பாவ வ கெ கெடைக்கும்பா சிட்டிக்குள்ள எல்லா பயங்கர ரேட்டுப்பா ஆமா டபுள் பெட்ரூம்னா பதினஞ்சாயிர அதுக்கு மேலதா போகுது ஆமா அந்த அவுட்டர்ல வேணா கொஞ்ச கெடைக்கு ஆமா இது தோழி இங்கேல்லா அப்டி இந்த சைதாப்பேட்ட இங்கேலா பாத்தீனா டஞ்சன் டஞ்சனா இருக்கு இந்த எ ஃப்ரெண்டு ஒருத்தவ்ங்க பாக்குறாங்கல்ல அப்டியே டஞ்சன் டஞ்சனா இருக்கா‌ ஏழாயிர பத்தாயிரங்கிறாங்களா சிங்கிள் பெட்ரூமேவு உஹிம் ஆமா மாம்மா
நாங்க ஆனா சென்னைல இருந்து
அதெல்லா அண்ணே பாத்தீனா அண்ணே இருந்த வீடெல்லா ஒரு வ வ சிங்கிள் பெட்ரூம்தாம்ப்பா அது என்னன்னா அது வந்து அந்த ஏரியா வந்து டெவலப்டு ஏரியா து இந்த நாங்க நல்லூரு அதுனால அவ அவ ஆமா அதுனால அவ பாத்தீனா ஹவுஸ் ஓனர் வந்து வந்து ஒரு வர்ஷங் கூட ஆகல அதுக்குள்ள இன்னு ரெண்டாயிர கூட்டுவேன்ட்டானா சிங்கிள் பெட்ரூம் தா பதினோறாயிரமோ என்னமோ வாடகையா அதுலயு காத்தோ அதுலயு காத்தோட்டமே இருக் க்காதுப்பா எனக்குலா போயிட்டு மனசு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு ஐயோ பாவமே இந்த பையனு நம்பள மாரிதா என்னைய மாரிதா அப்டியே வேர்த்து ஒழுகு அவனுக்குலா ஆஃபீஸ் கெளம்புறதுக்குள்ள குளிச்சுட்டு வந்தான்னா சட்ட எல்லா நனஞ்சு சு வேர்த்து ஒழுகு அப்டி இருப்பானே அந்த பைய எப்டி இந்த வீட்ல இருக் கான்னு இருந்துச்சுப்பா பெட்ரூம் பாத்தேனா அவ்க அந்த கட்டில் தா போட்ருந்தாங்க அவ்ளோதா அதுக்கு மேல ஒன்னுமே அங்க நடக்கதா பாத இருக்கு கட்டிலு பீரோ வச்சிருக்காங்க நடக்கதா பாத இருக்கு சுத்தியு வீடு ஆமா சுத்திக்கு வீடு இருக்கு ஜன்னலே செரியா தொறக்க முடியாதா ஆமா ஹால் பாத்தீனா ஹால்ல போய் நா ஒக்காந்துருக்கே அனலா இருக்கு ஹாலு ஹாலு கோட்னாப்புல அதை கிச்சனு இந்த பக்க பாத்ரூமு அவ்வளோதா பாத் துக்கோ ஒரு சதுரந்தா அந்த சதுரத்துக்குள்ளயே ஒ கிச்சன்னு பெட் பெட்ரூமு ஹாலு பாத்ரூமு அதுக்கு பதுனோறாயிர் வாடக என்னென்ன அடுத்து வர்றது கு ஆள் ரெடியா இருக் க்காங்ளா அதா ஜனனி சொல்லு ஆ அடுத்து இவுங்க காலி பண்ணணாலு ஏ ஏனா டெ டெவலப்பான ஏரியா ஆமா எல்லாருமே இந்த இவுங்கதா வ ஒ பிராமின்ஸு அந்த மாரிதா இருக்காங்களா அதுனால வ வ தண்ணியு ஏதோ நல்ல தண்ணி வருதா இத்தனைக்கு பார்க்கிங் எடம் குடுக்க மாட்டேன்ட்டாங்க அன்னைல்லா வெளியில வெயில்ல நிப்பாட்டி வெச்சிருப்பா அவுங்க பாத்தா ஆஹ் அவுங்க பார்க்கிங்ல அவுங்க கார நிற் திருவாங்க அவுங்க ஏசி சேர் போட்டு உக்காந்துக்குவாங்க இந்த வண்டிய நிறுத்தக் கூட எடோ குடுக்க மாட்டாங்க ஆஹ் இவ ப வண்டி வெயில்ல கடக்கு குப்பைல கடக்கு அ மரத் துக்கு அடியில அப்டி எடம் பாத்து நிற் திக்கிட்டு கடப்பா
ஆஹ்
வ்வளோ வாடக அந்த ஊர்லல்லா அதுலதா அவெ ரொம்ப வெறுத்துட்டா அம்மா என்னம்மா இப்பமே பதினோ றாயிரொ இன்னு ரெண்டாயிரொ வ கூட வேணுங்குறாங்க வேற எங்கயு வீடு போய் பாத்தாலு வீடு ஒ ஒ அம்பதாயிரொ ஒரு லட்சொங்குறாங்க அட்வான்ஸு
வந்து எவ்ளோ மன்த்துல ரெண்ட்டு ஏ த்றதா சொன்னாங்கத்தே
ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகலப்பா ஆஹ் அவெ அதா எனக்கு இந்த ஊரே பிடிக்கலமா அப்டின்னா அவனு அப்பறந் தா சேரி போப்பா அவ நல்லபடியா போயிட்டுவா அந்த அம்மா என்ன சமையபுர அம்மாவு நம்ம அம்மாதா அவொ அவ நல்லப்படியா வ வ பா வச்சுக்கட்டும் பாத்து போயிட்டுவாப்பா சந்தோஷமா இருப்பான் சொல்லி வ அனுப்பி வச்சே உம் அதா பாக்குறேம்ப்பா நானு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறே உம்
அதா சொல்ட்டேன்ல நமக்கு ஃபைனலா எது நல்லதோ அது நடக்கு
ஆமா அது என்னன்னு பாப்போ வேக்கண்ட் எங்க இருக்குன் பாக்குறே உம் சென்னையிலயே இன்னு ஒரு ரெண்டு மூணு வர்ஷொ இருக்கலாமா இல்ல அங்க போவோமா
அதுதா
உம்
ஆல்ரெடி உங்களுக்கு ஏனா வீடுன்ட்டு முடிவாய் இருக்கு நமக்கு தா இன்னு தெர்ல எங்க சொல்லிட்டு
அத அத சொல்லு அத சொல்லு ம் இவ நேத்து கூட திட்டிட்டு இருந்தான் என்ன ஆச்சு இவ எனக்கு ஞாவப்படுத்தாம உட்டுட்டிங்க ந போயி ஆபிச பார்த்து உட்ல வந்துருப்பன்லன்ட்டு ம் ஆமா நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கே அப்படின்னா அப்படல்லாம் இல்லப்பா அப்படின்னு கோவிச்சுக்குருவானட்டு அப்படில்லாம் இல்ல பாரு இந்த வரம் போய் பாரு அப்படின்னா நம்மவர்
அதையும் சும்மா சொல்லிருங்க த்தை இங்க வர்ற மாதிரினு மட்டும் போய் பார்ப்போம் எதுக்கு அப்புறம் தேவ தேவயில்லமா அலாயினும்
பாவம் அவனை எதுக்கு தேவயில்லாமா அலையா வச்சுக்கிட்டு ஒன்னு
சும்மா வரணும்னு இருந்தா சொல்லுங்க இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனைல்லா
எனக்கும் ம் மன மனசு ஆஹ் எனக்கு மனசு கஷ்டமாதான் இருக்குப்ப வந்து இவன் இவனுக்கு பக்கத்துல இருந்தா இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்ன ம்
நீங்க அங்க இருந்தா எனக்கு தானே நெறையவே இருக்கு எதும் பிரச்சனை பிரச்சன வருமோ என்னட்டு
ம் த இப்ப சென்னையில இரு இருந்தேன்லப்பா அது மாதிரிதான்ப்பா இருப்பேன் வேற எதுவுமே நான் கேட்க மாட்டே சேரி இப்ப வந்து இப்பவுமே அவங்க மனசு கடந்து எனக்கு அடிச்சுக்குது நா அவனிட்ட ஒரு வார்த்த கேட்கலையே அன்னைக்கு மனசு கேட்காமதா அழுதுட்டு இருந்தே அம்மாவ மறந்துட் நீ வாட்டுக்கு இருக்க இல்லப்பா அப்படின்னுட்டு அழுதுன ஒழிய மத்தபடி ஏ வேற ஒண்ணு ஒண்ணுமே கேடக்கல எனக்கு ஆத்திரமாதா வருது என்ன அவங்க அவங்க அம்மா என்ன எவ்வளோ நாளிக்கு அங்க இருக்கு என்ன அப்படின்ட்டு கேட்கணுன்ட்டு கோபமாதான் வருது ஆனா அடகிட்டுதான் இருக்கே வாய எதுவுமே சொல்றது இல்ல அது கேப்பனா அப்ப
நா தேக்கி
அதுதான் சொல்றேன் நம்ம அது முன்ன வந்து ட்டு அவங்களோட இருந்தோம் என்ன அதனால நாம அந்த டைம்ல எனக்கு நம்ம இப்படி போய் நம்ம ஹாஸ்டல்ல இருக்கோம் அவங்க அம்மாவை கூட்ட வந்து வச்சிருக்கியேன்னுட்டு அன்னைக்கு அந்த டைம்ல அததானே இன்னும் அது சொல்லி சொல்லி காட்டுது நா வந்து நாங்க என்ன மனநிலையில இருந்தோ எங்க அப்பா இறந்து எங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு நாங்க என்ன மாதிரி மனநிலைலா இருந்தோம் அதனால அம்மா வந்து இங்க இருந்தாங்க நீங்க அந்தச்சுவேஷன்ல நீ ஆயாவை கூட்டிட்டு வந்து விட்டு ஆ எங்களை நிம்மதியாவே இருக்க விடல அப்டீன்னா அது அதையேதா சொல்லி காட்டுதுப்பா அது எதுக்கு அதையே இன்னும் இன்னும் சொல்லி் காட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் நான் போயிட்டு இவன்கிட்ட் இத இது எதுக்கு உம் எதுவுமே நா பேசமாட்டேன்ப்பா இப்ப மா இங்கே அப்படி இருந்தே அது மாதிரிதா இருப்பேன் இரு இருந்தாலோ ஆ அவுங்களா வர்றப்போ வரட்டு என்ன பண் றப்பா நல்லா இருக்கியா அதோட செ செரி அவ்ளோதா
உம்
ஆமா ஆமா நானும்லாம் அவக கூப்டாகன்னா போவேன் அவ்ளோதான் ஆமா எ ப ப பர்சனல்லலா கேட்டுக்கவே மாட்டேன் எதுமே இப்ப இருக்கிற மாரிதா இருப்பேன் என்ன